கேக்குதா
ஓ தூங்கலயாடி நீ
தூங்கலடி
இங்கியு போல்லா ஆனா தூங்குறது என்ன தெரியுமா நெச்சமா தூங்குறதில்ல நான தூங்குலான்னு போவே னைன் ஓ தூங்குறதே இல்ல நா வந்துட்டு எத்தனை மணிக்கு தெரியுமா ஆறு மணிக்கு தூங்குறே
அ
ஜனல் வழியே வெயில் வருது அப்பத் தூங்குகுறே ஆறு மணிக்கு தூங்கிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அலாரம் இருக்கு அ எப் எப்பமே பண்ணண்டு மணிக்கு அலாரம் அடிச்சது எஞ்சிடுவே அத பன்னெண்டு மணிக்கு நினைச்சுட்டு ஒரு ரெண்டு மணி வரையு போன் நோண்டிட்ருந்துட்டு அப்டியே ஏஞ்சு போய் எதா சாப்ட்டு ரெண்டு மூணு மணி வரை இருந்த அப்பற ஏதாவ போய் சாப்ட்டுட்டு அப்டி இருப்பே ஆனா நெஜமாவே எனக்கு தூக்க வருதுல என்னாச்சுன்னு எனக்கு தெரில பஸ்டடே கூட என்னாகு மூணு மணி தண்டி மூணு மணிதா மேக்சிமம்
என்ன பண்ணிட்ருக்க நைட்டுலா என்ன பண்ணிட் ட்ரு பண்ணிட்டனா
போன் நோண்டிட்ருப்பே ரீல்ஸ் தா
சலிக்காம
ஏ ஆனா அந்த ரீல்ஸ் எனக்கு புடிக்காது பஸ்ட்டுலா எனக்கு ரீல்ஸ் பாக்குறது அவ்ளோவா எனக்கு புடிக்காது இப்ப என்னடானா நைட் எனக்கு ரீல்ஸ் பாக்க புடிச்சிருக்கு நா ரீல்ஸ் பாக்குறே அப்புற நேத்து முந்தானேத்து பட பாத்தே
என்ன படோ
அது ஒரு படொ அது எ அது என்ன இங்கிலீஷ் படந்தா டப் டப்புல பாத்தே தமிழ் டப்புல பாத்தே அந்தன ஒரு ஆப் சொன்னேன்ல நெட் மீரரி
ஆமா
அதுலதா பாத்தே
எனக்கு ஆறவே மாட்டீது
அ யாரவே மாட்டிக்குதா
ஏ போன கோளாரு போனடி
சேரி அப்ப ஏ வீட்டுக்கு வந்தேன்னா எ போன்ல இருந்து ஷேர் பண்றே அப்பேரு
சரி சரி
நானு நேத்து முந்தாநேத்து பட பாத்தேண்டி நல்லாருந்துச்சா அதோட இன்னு தேர்ட் பார்ட் வரு அ தேர்ட் பாட்டு இந்த செகண்ட் பார்டே இத்தனை வருஷ கழிஞ்சு இந்த வருஷந்தா வந்திருக்கு தேர்ட் பார்ட் இப்ப நீ அப்ப வருமோ தெரல
ம் எங்க இனிம வெளியே போ கூடாது சொல்ட்டாங்கடி விழுந்துட்ருக்கானா
ஏதோ சொர சொரன்னு சவுண்டு கேட்டுச்சு எனக்கு நெஜ்ஜமா தூக்கமே வருதுலடி என்ன பண்றதுனே தெரில ம் ம்
நா ஏ நா ஃபர்ஸ்ட்டு தூங்காமதா இருந்தே சத்தியமா உன்னமாரிதா இருந்தே
ம் நா வந்துட்டு இந்த ஃபோனாலதா தூக்க வரதுல்லன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு தூங்க பாத்தேன் அடி வர்ருதுல்லடி தூக்
ஏ எனக்கு வந்து இப்ப அப்டின்னா போன் பக்கத்துல இருந்தான தூக்க வஞ்சுனா போன தூக்கி வச்சுட்டு தூங்கிடுற நானு தூக்க தாண்ட முக்கியோ ண்ட்டி
இப்டி ஆனா எனக் நா போன எடுத்து வச்சுட்டு தூங்குனாலு தூக் பக்க வருதுல நா என்னத்த பண்றது ஏ எனக்கு ஏத்த மாரி எங்க அண்ணனு வந்துட்டு வீடிய வீடிய ஹால் உக்காந்து போன் நோண்டிட்டு இருப்பான்
ஆஹ
நானே ஹெட்செட் போட்டுருவேன் இல்லாட்டி சவுண்ட் கேட்டுச்சுன்னா சவுண்ட் கேட்டு அவன் போய் போட்டு கொடுத்துருவான் அவன் அவள் இன்னும் தூங்கல அவன் இன்னும் தூங்காம தான் இருக்கா அப்படின்னு போட்டு குடுத்துருவா ஆனா உக்காந்து அஹ் ரீல்ஸ் பார்ப்பேன் அப்புறம் என்ன நைட் நேரோ நிறைய ஐட் டியாஸ் வரும்ண்டி புதுஸ் புதுசா ஐடியாஸ் வரும் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்புறம் ஐபோனுக்கு காஸ் சேத் தனோன்னல்லா நினைச்சேட்டி நானு ஆனா எல்லாம் சாப்பிட்டே தீர்ந்து போயிரு
சாப்பிட்டே தீத்தேன் அவ்ளதா இவன் உன் கசினு க்கால சாப் அப்படி செலவு பண்றாவ அன்னைக்கு வந்தா சரியா நே அன்னைக்குல நேத்தா முந்தானி நேத்து சரியா வந்தா நேத்திரம்ல ஒரு‌ பய் சாப்பிட்டேன்
ஆமா
ஆஹ் அஹ் எனக்கு செம வெயிறு வலி நா அப்படியே படுத்த படுக்கியா இருக்கேன் அவளுக்கும் வெயிறுவலி தாண்டி ஆனா ஓட்றா
இஎனக்குந்தாண்டி வெயிறுவெலி ஆனா நா இன்னைக்கி நானு துணி எடுக்க போற அங்கே போன இங்கே வந்த
ஆஹ் ஆனா இங்க ஃபர்தா புடிச்சி இலுக்குற கடிச்சு வெக் குற ஒரு மாதிரி பண்ணுது அந்த புள்ள அப்பறோ இங்க பாரு
அவளுக்கு வந்து மொட்டி எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்துருச்சு
ஆஹ் அதுதா அப்றோ இங்க பார்ரி நேத்து நா வந்து அவ்ளோ வொர்க் குல்ல நானு அங்க போல கரெக்டா ஒரு எட்டு மணி இருக்கு ஆஹ் கால் பண்ற எனக்கு என்னமோ சவர்மா சாப்படணு போல இருக்கு அப்படின்னா அப்படியான்ன நா உ வீட்டுக்கு வரவா நம்ப போய் சவர்மா வாங்கலா டு அப்ப நானு இப்பவா தனி இப்பவ எனக்கே சுத்தமா முடியலன்னுப்பா நீ வாடி நீ அப்படின்னு தனியாவா போறனப்பா ஆமா செரி தனியா போதுல புள்ளன்ட்டு ஹம் மட்டுமா நா போறன்னமோ கூப்புடுது போ உனக்கே முடியா படுத்துட்டு இருந்தேனப்போ அந்த புள்ள தனியாப் போதாமாமா அப்படின்ட்டு போன கீழ போய்ட்டு என நிம்மதியாவே இருக்க விட மாட்ட டேனப்பா விடவே மாட்ட வா அப்படின்னா அப் அது அவங்க வண்டியோ பத்து பதினஞ்சுல தான்ட் போது பதனாறு மேக்சிமம் பதனாறு தாண்ட் ட மாட்டிது நா சொல்ற நா வேணா தள்ளிட்டு வர வா அப்படின்ட்டு இருந்த எங்க தெரும்மா போனு நம்ம ஃபர்தர் எடு அதுகெல்லா ஒரு இடத்துக்கு போவோல ஒரு ஏரியாக்குள்ள அஹ் அதுக்குள்ள போனோ சவர்மா
அங்க உள்ள அந்த அங்க நல்லா இருக்கு அந்த ஷவர் அந்த லோடட் ரைஸ் அங்க நல்லா இருக்குல்ல
இல்ல இல்ல ஷவர்மா தா வாங்கலான்னு போனோ லோடட் பைஸ்லா ஐடியாவே இல்ல அவ என்ன சொன்னா போம்போது நா உனக்கு ஷவர்மா வாங்கி தர அப்படின்னா நா சொன்ன எனக்கு வேண்டா அப்படின்ன இல்ல வாங்கி தர அப்படினா இல்லடி எனக்கு வேண்டண்டி அப்படின்னு அய்யன வாங்கி தருவ ஆஹ் அயனுக்கு வாங்கி தருவேனப்ப ஐயோ எனக்கு வேண்ட அதுக் முன்னாடி நா போன் பேசமோ சொன்ன இந்த மாரி லோடட் ப்ரைஸ் சாப் டனும்போல இருக்கு அப்ப அவ சொன்னா செரி உனக்கு லோடட் ப்ரைஸ் வாங்கி தரன் ஆஹ் சேரின்டே சேரின்டே அஹ் போய் கடையில போய் நிக்கிற நின்னாச்சு எ லோடட் சைஸே வாங்கிரலா அப்படின்ட்டு மூணு வாங்கனா ஷவர்மா பாத்தா கடை எது இல்ல அப்போ லோடட் ப்ரைஸ் வாங்குறக்கு அப்பயே நின்ட்டு இருக்கோ எனக்கு என்னன்னு தெர்ல எனக்கு அங்க இருந்து போ போரக்கே மனசுவருல நா சொல்ற நா பெசாம இங்கே இருக்கவா நீ போயிட்டு வறியானப்போ அந்த புள்ள முழிக்குது இங்க இருக்குவா இங்க விட்டுட்டு இங்க நின்னு என்ன பண்ண போற அப்போ ஏ நா பேசாம இங்யே ஒக்காந்துக்கு அப்டில்ல லூஸ் மாரி பேசிட்டுருந்த அப்றோ சேரிங்க வண்டில ஏறி வந்தே அப்றோ வந்து கர்கூர் வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்றோ நா சொல்றடி இல்லடி எனக் வேண்டாடி நீயே எடுத்துட் போ எங்க அம்மா கேட்டா நா என்ன சொல்றத்
டிகே
அ எங்கம்மா கேட்ட என்னடி சொல்றது என்னப்பா எப்டி சொல்சி‌ ஐயோ வாங்கிட்டு ஒழுங்கா தின்னே உங்க அம்மா கேட்ட உங்காசுல வாங்கனன்னு சொல்லு சேரினு சொல்ட்டு வாங்கிட்டு போயிட்ட எங்க அம்மாட்ட மா எங்கிட்ட காசு இருந்துச்சி நா வாங்கிட்டு வந்த அப்டின்ன சாப்டாங்க வீட்ல அப்பா வந்தப்றோ சொல்லிச்சி அ எனக்கு வாங்கி தா அப்டின்ச்சா நா சொன்ன எங்கிட்யே எங்கைலியே கா காசே நிக்க மாட்டிது நீ எதுக்கு இப்டி செலவு பண்ணிட்டுருக்குற கையில காசுருக்கு வைக்க மாட்டியா அப்ப நாள செலவு பண்ணி தா நீ
ஊங்கிட்ட காசு இருக்கின்றது அவுங்க வீட்ல தெரியு அப்போ அவுங்க கேட்ருக்காங்க கேக்குறாங்க ஆனா அவகிட்ருக்குது அவது பண்றது தே அவளுக்கு அவள் காசு இருக்கறதே யாருக்கு தெரியாது
தெரியாது அதுதா எங்க வீட்ல எங்க அப்பாருக்கு அதுல என்ன தெரிமா சொன்னாரு இப்ப வந்து அந்த கடைல த்ரீ தௌசண்கு துணி எடுத்தாச்சி இந்த கடைல த்ரீ தௌசண் ஃபவ் என்னமோ ஆச்சி செரியா மொத்தமா எங்க அப்பா வந்து எங்கிட்ட ஏழாயி ரூபா கேக் றாரு ஆறாயரூவா கேக்றாரு நா வந்து எனக்கு சம்பாரிச்ச காசு கெடச்சா குடுக்கணுமாமா
என்னடி இது இப்ப என்ன கேட்டா நீயு இது சீக்ரெட் டா வெச்சிருந்திருக்கணு
ஆமா சீக்கிரட்டா வெச்
நீ சம்பாரிக்கிறது வந்து நீ சொ ஒன் ஒனக்கு காசு வருது அப்டின்னு எது சொல்லியிருந்திருக்கூடாது
அத சொல்லல இது பண்ணிருக்குது என்ன வேலயே செய்வுடமாட்டாங்க புரியிதா சேரி எங்கிட்ட காசு வருது எனக்கே நானே வாய்ங்கிற இப்ப நா மூணு ஷால் எடுத்த ஜெர்சி ஜாபு ஏ காசுல எடுத்த
எ அப்ப நீ அது பேசுறி நீ பா நீங்க இப்டி சொல் றிங்க இது என்ன கணக்கிது இதே நா வந்துட்டு சம்பாரிக்க போல அப்டின்னா ஏங்கிட்ட நீங்க இது எதிர்பார்ப்பீங்ளா நீங்க தான இது
எனக்கே என்ன தெரியுமா ஆச்சு எனக்கு அந்த ஒரு கடைக்கு போனப்ப எனக்கு நல்லா புடிச் சது அங்க இருக்கற டிசைன்லா எனக்கு வந்து எடுக்கணு அப்ட்னா எங்க அப்பா வந்து வேண் டா வேண்டா அப்டின்ற நா சொன்ன ஒண்ணு வேண்டா ஏ காசுலயே நா எடுத்துக்கற அப்டின்ன அப்போ வரம்போது சொன்னாரு ஏழாய்ருபானா ஏழாய்ருபா ஆகல ஆறாயிரத்தி சம்திங் டோட்டலா ஆச்சி ஏற்கனே எங்க அப்பா என் அ
து
எந்த கடைல
அந்த கடைல ஏலாய்ருவாய்க்கு வாங்கணு ஒர்த்தே இன்னொரு ஆஃபர் தான
ஒ இந்த கடைல சொல்றியா இங்க வந்து என்னல்லா தெரிமா எடுத்த ஆறு ஒம்போது து சஸ்பென்டு அது எடுத்துருந்நதோ அதுல வந்து எங்க அண்ணனுக்கு ஒரு ஷர்ட்டு அவுனுக்கு ஒரு பேண்ட்டு அது போக ஆறு டாப்பு ஒரு பேண்ட்டு எனக்கு ஒரு ஒயிட்
கு ஒரு பேண்டா ஒரே ஒரு பேண்ட்டு வச்சி என்னடி பண்ணுவ
ஒயிட் கலர் எல்லாத்துக்குமே செட் ஆகுது தெரியுமா
அதுக்கு எல்லா நாலு ஒயிட் கலர் போட்டு போ முடியாதுல உன்னால
ஐயா இங்க ஒரு பிளாக் ஜீன் எடுத்தே இந்த கடைல ஃபர்ஸ்ட் நா போனன்
ம் ம் ம் நானு ஒரு ஒயிட் பேண்டட் எடுத்தேன்டி அந்த ஒயிட் வந்துட்டு சி கரட் பேண்ட் மாரி இருக்கு ஆனா ஒயிட் நல்லாரு நா ஒரு ஒயிட்டு அப்புறோ ஒரு ப்ளூ
எனக்கு வந்து தொள தொளனு போடதா புடிக்கு பேண்ட் எல்லா
நீ நா எடுத்துதா அது உனக்கு போட்டோ அனுப்புறேனா செரியா வா நீ வந்து பாக்கலதான
சொன்னீல அ எஸ்ஸே உனக்கு கரெக்டா இருக்கு அப்டின்னு எனக்கு எஸ்ஸே அப்படியே ரொம்ப தொள தொளன் இருக்குடி ஒரு மாரி அ வ காசு இல்லாம அண்ணாவோட சட்டா அப்போட சட் டையில எடுத்து போட்டு
நா வந்துட்டு ஒன்னு அ மூணு டாப்பா மூணு ஷார்ட் குர்த்தி எடுத்தே அந்த மூணு ஷார்ட் குர்த்தில ஒன்னு எம் எடுத்திருக்கே ஒன்னு எக்ஸ்எஸ் எடுத்திருக்கே ஒன்னு எஸ் எடுத்திருக்கே
அது ஒரு ஒரு வேல துணிக்கு ஏத்தமாரி சைஸ் மாறு நினைக்கிறே ஆ எனக்கு எல்லாமே எக்சஸ் தா கரெக்டா இருக்கு ஆனா என ஒரு ஒரு ஷர்ட் எக்ஸஸுமே எனக்கு லூஸா இருக்கு
உம் டி நீ இப்ப இருக்குற நீ இப்ப இருக் கற நீ சைஸ் பாக்காத டி நீ எப்பயு கொஞ்ச உடம்பு வப்ப நீ அப்ப நீ வந்துட்டு கொஞ்ச பெருசு எடுக்கறது இதான் உனக்கு நல்லது இல்ட் ரொம்ப
டி எனக்கு ச் எப்படி சொல்றதுனா நா தோல தோலந்த இப்ப நா பிங்க் கலர்ல ஒரு கொழ கொழ ஷ்ட் ஒன்னு எடு
ஆமா அது நல்லா இருந்துச்சு அது நார்மலா தா இருந்
அ அது வந்து எனக்கு நல்ல தொல தொலன்னு போடணு சரியா ஆனா எஸ் எ எக்ஸ் எடுத்து எனக்கு தொல தொல தொல்லன் இருக்கு அப்படி தொலதொலலன்ருக்கு
ஏடி நா வந்துட்டு ஒரு நா வந்துட்டு ஒரு ஃப்ன்ட் எடுத்த சரியா அந்த
உம் நீ ஒரே நிமிஷம் இரு எங்க அப்பா கூப்பறாரு
உம் சேர்